நல்லா இருக்கே, நீங்க எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்க
சாப்பிட்டீங்ளா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ம் சாப்ட்ட, நீங்க சாப் டீங்களா
நா சாப்புட்டே அப்றோ இன்னைக்கி நாள் எப்படி போச்சு உங்களுக்கு
இன்னைக்கி ஏதோ போச்சு, உங்களுக்கு
எனக்கு ஏதோ போச்சு சமீபத்துல ஏதாவது சுற்றுலா தலங்க்கு போயிருக்கீங்ளா தோழி
இல்ல இல்ல நாங்க அதிகமா பீச்சுக்கு மெரி மால்க்குலாந்தா போவோ ம் வேற எங்கையுமே இப்ப ஏன்னா டைம் நாங்க போலாந்தா நெனச் சோ கிளைமேட் இப்ப சேஞ்ச் அதே வெயிலா இருக்குல்ல அங்கேயு வெயிலாதா இருக்குமா
இங்க வந்து பாத்தீங்கன்னா அ வெயில் பாதி மழ பாதி இருக்கு அது இல்லாம இங்க மலை அடிவா ரோ அப்டிங்கிறதுனால குளிர்ச்சி நல்லா இருக்கு ஆனா வெயில் காலத்துல வந்து பாத்தீங்க அப்டினா உங்களுக்கு ரொம்ப வெயில் அடிச்சிச்சினா நம்ப வந்து தாங்கவே முடி அந்தளவுக்கு இருக்கு
இப்ப போல அங்கல்லா இப்போ கொடைக்கானல் போலான்னு நெனச்சோ ஏன்னா இப்போ வெயில் அதே கிளைமேட் அங்கயு வந்துருன் னாங்க அதனாலதா போலாங்க இல்லா எங்கனா போலாந்தா ஒரு ஐ டியாலந்தோ
சேரிங்க சேரிங்க
நீங்க
நா இப்போ எடையில வந்து பாத்தீங்க அப்டின்னா ஆ ஊட்டி போய்ட்டு வந்தேங்க
ம் ம் எப்போ போனீங்க க்ளைமேட் க ட்டான்ச்சா இல்ல சேஞ்ச் ஆய்ஞ்ச்சா
லொந்தா அது அவ்ளோக்கு ஆ தெரிஞ்சுக்கல இப்பொ ஒரு ஒரு ஒரு மா தம் இருக்கு நா போயி
ம் ம்
அங்க போயி இப்போ நம்ப ஒரு ஹோட்டல்ல நம்ம ரூம எடுத்து அங்க இருந்தோ அது வந்து டைம்ல பாத் அந்த நேரத்துல வந்து பாத்தீங்க அப்டின்னா உங்களுக்கு ஆ சூரியன் வந்து அவ்ளோக்கு தெரிஞ்சுக்காது இப்போ வெ வேற ஊர்ல அப்டின்னா மதியொ மதியொ வேலையிலலா உங்களுக்கு நல்ல சூரியன் நல்ல ஒரு வெளியிலே வர முடியாது இல்லிங்களா அந்த மாதிரி எல்லா இல்ல இது வந்து ஊட்டி போம்போது கொஞ்சொ நல்லா இருந்துச்சு நாங்க வந்து பைக்ல தா போயிருந்தோ ஆனால் ஆமா ஆமா அதனால வந்து அப்டியே நல்லா இயற்கைய ரசிச்சுட்டே போனு ஏனா பேருந்துல போனீங்க அப்படின்னா அது கொஞ்சொ ஒங்களுக்கு நல்லா இருக்காரு
ஆமா ஆமா இதுவுமே ரசிச்சு பா
ஆமா ஆமா ஆமா அதுவு அந்த அ கொண்டை ஊசி வளைவுன் சொல்லுவாங்க அது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருவதுக்கு மேல இருக்கு அது ஒவ்வொரு டைமு வளையும் போது அது ஒரு தனி ஒரு ஒரு ஒரு அனுபவமா இருக்கு அனுபவமா இருக்கு அப் அப்போ அது இல்லாம நம் வொ இரவு நேரத்துல போனீங்க அப்டின்னா யானை இந்த மாரி விலங்குகள் வந்துச்சு அப்டின்னா ரொம்ப செரமமா போய்டு
ஆமா ஆமா அப்ப எப்டி பைக்ல போனீங்க
இல்ல நாங்க மதிய மேலதா போனோ அதனால தெரிஞ்சுக்கிறா இரவு நேரத்துல ஒரு பத்து மணிக்கு மேல போனீங்கன்னாதா அந்த மாரி ஒரு இதா இருக்கு காட்டெருமை
ம் ஆமா ஆமா சொல்லிருக்காங்க எல்லாரு
ஆமா அப்போ அந் இப்போ நாங்க ந முன்னாடி இப்போ போறதுக்கு முன்னாடி ஒரு டைம் போயிருக்கும் போது நை இரவு நேரத்துலதா போனோ அப்ப பாத்தீங்கன்னா யானையும் பாத் தோ ஆ பட்டாசு இருக்குலீங்களா அத வச்சு அந்த யானை ஆமா அந்த பட்டாச வச்சு யானைய வந்து தொரத்துனாங்க
ம் ம் அங்க இருக்வங்களா
க அங்க இருப்பாங்க இல்லைங்களா அந்த செக் போஸ்ட் ட் சொல்வாங்க இல்லிங்ளா அந்த சுங்க சாவடியில இருக்கிற அந்த காவலர்கள் எல்லா அப்படி பண்ணாங்க
வேற என்ன எதோ இதுவு போட்டுந்தாங் போல ஊட்டில அம்
ஆ ஆமா ஆமாங்க அ ஃப்ளவர் ஷோன்னு சொல்வாங்
போனீங்ளா
இல்ல அப்ப என்னால போக முடியல ஏன்னா அ பஸ் பேருந்து வந்து சுத்தி விட்டாங்க அதாவது நேர்வழில விடாம அந்த கோத்தகிரின்னு சொல்லுவோ அந்த வழியில வந்துசு த்தீ விடுவாங்க அது வந்து உங்களுக்கு இரண் ரெண்டு மணி நேரோ அதிகமா நீங்க போற மாரி இருக்கு அது இல்லாம ரொம்ப நெரிசு ல்லா இருந்துச்சு போகவு முடியல அது ஃபா ஃபுரூட் சோ சொல்லுவாங்க
நீங்க ரெண்டே பேரு தா போனீங்களா
நாங்க ரெண்டு பேரு அப்புற எங்க என் கணவரோட நண்பர் அவுங்க மனைவி இன்னொரு நண்பர் இன்னொரு மனைவி மொத்தம் வந்து மூணு மூணு பேர் மூணாவத் கணவன் மனைவி போனோ நல்லா இருக்கு தனி ஆமா ஆமா பைக்லே தா போனோ
து பைக் ரைட்ல நல்லாதாருக்கு
நல்லாதாருக்கு அதுவு இன்னொன்னு நம்ம ஒரு வண்டி ஓட் டிட்டு நம்ம பின்ணாடி நம்ம ஹஸ்பண்
ஆமா ஆமா இப்ப ஃப்ரெண்ட்ஸு அஹா இப்ப உன்னு ஃப்ரெண்ட்ஸ் தோடு வந்துருக்காங்களா அவுங்ககுள்ள என்ஜாய் பண்ணிக்கின்னு
ஆமா ஆமா நல்லாருக்கு
து நம்ளுக்கு ஒரு என்ஜாய்தான
கண்டிப்பா நம்ம குடும்பத்தோட இருக்கறது நல்லாதா இருக்கு இருந்தாலு நண்பர்களோட இருக்கிறது வந்து ஒரு தனி சந்தோஷமா இருக்
அந்து அது எப்டி சொல்லுது அவுங்க செலவு எல்லாமே அவுங்களே பாத்துருக்கா மேரிருக்கு நம்ளுக்கு
ஆமாமாமா ஏனா அவுங்க இதுக்கு முன்னாடி பாத்துருக்க மாட்டாங்க இப்ப நம்ம கூட வரும்போது நம்மதா அவுங்களுக்கு வழிகாட்ற மாரி இருக்கு அ அதனால இப்ப நீர்வீழ்ச்சி அந்த மாரி ஏதாது போய்ருக்கீங்களா நீங்க
ம்ஹீம் இல்ல சிஸ்டர் இன்னு எதுக்குமே போல நாங்க அதிகமா பீச்சு தா
சேரி சேரி பீச்சுல பீச்சுக்கு போறாங்கிறீங்க இந்த பீச்சுல உங்ளுக்கு குளிக்க முடியுமா
குளிக்கலா மாட்ட சிஸ்டர் போய்ட்டு கால் நணச்சிட்டு மீனு சாப்புட்டு
ஆ ஆ சேரி சேரி
ல்லா வரலா அவ்ளதா கேம் ஏதுனா விளாட்லா அந்த ரிங்லா போடுவாங்கள
அது வீ பீச்சோரத்துல வச்சிருக்க
ஆ அது எல்லா பண்லா
ம்
வேற எதுவுமே அவ்ளோ இன்ட்ரெஸ்டா இருக்காது பி இதுவே நம்ம மார்னிங் போனா சன்ரைஸ் பாக்கலா
ஆமா நல்லா இருக்கு இல்லைங்களா அது
அதிகமா மார்னிங் தா போறாங்களே சன்ரைஸ் பாக்கவே
இப்ப தெரியுங்களா இந்த சூரிய ஒளி ஓ சன்ரைஸ்
இப்பத் தெ இல்ல சிஸ்டர் ஈவ்னிங்ல தெரியும்
சன் செட்டு அதாவது சூரியன் மறையிது தெரியும் செரிங்க
போ ஆனா எனக்கு தெருஞ்சு மார்னிங் பாத்தா ரொம்ப நல்லது
ரொம் நல்லாருக்கும் பாக்றதுக்கு
ஆ
சே இங்க கல்லூரி படிச்சு முடிக்கும் போது அங்க கல்லூரிலியோ பள்ளிலியோ வந்து பாத்தினா எதாவது மறக்க முடியாத சம்பவம் எதாவதுருக்கா உங்களுக்கு
எல்லாமே இருக்கு
நெறைய இருக்கு ஒண்ணு ரெண்டுனா சொல்லலாம் நெறைய இருக்கறனா
இல்ல எல்லாமே சொல்லா நாங்க ஸ்கூல்ல அரிசிலாம சாப்டுவோம்
அரிசி சாப்டுவீங்ளா அ எப்பிடி நீங்க வறுத்து எடுத்துட்டு போயிடுவீங்ளா
க ஆய்மாலா இருப்பாங்கள ஸ்கூல்ல
ஆயாம்மா ஆமாமா
ந்து போய் வாயின்வந்து சாப்டுவோ
ஓ நல்லாருக்கு நாங்க படிக்கும்போது நெல்லிக்கா இருக்குல்லைங் நெல்லிக் கா மாங்கால்லா பள்ளிக்கூடத் வெளில விப்பாங்க இந்த மெளகாத்தூள் போட்டு விப்பாங்க தெரியிங்ளா அந்த மாரி அப் ப்ற எலந்த வட இந்த எலந்த பழம் நவாப் பழோம் இதல்லா விப்பாங்கல்ல அதல்லா நாங்க போய் அதுவு யாருக்கு தெரியாம அ டீச்சருக்கு தெரியாமல போய் வாய்ன்ட்டந்து சாப்டுவோ
ஆனா இங்க எங்க ஸ்கூல்ல டீச்சர்லா வாங்கினு வர் சொல்லுவாங்க து ஆ வாயினு வந்து நா ங்குரெ எல்லாருமே சாப்புடுவோ திருடுவோ மாங்கால்லா
மாங்க ற்று ஓ ஒங்க பள்ளி கூடத்ல ஒரு மாங்க மரரு
ஆ மாங்காமரோ இருக்கு பக்கத்துல அங்க போயிட்டு எல்லா மே மாங்காலா அறுத்து உப்பு மொளத் தூள் வீட்லந்தே
எடுத்துட் பொய்டுவிங்க
அ அ எத்துன்னு போயிட்டு மாங்கா அறுத்து அங்க சாப்டுவ ஸ்கூல்ல ஆ‌ அது நாங்க ஸ்கூல் ஸ்கூல் லைஃபு ரொம்ப மிஸ் பண்ற
ஆனா இது பள்ளிக்கூடத்தை விட இப்ப கல்லூரியில இந்த மாரி இருந்திருக்கீங்களா இல்ல
ஆஹஹ கல் அங்கில்ல காலேஜ்ல இருந்ததுல கம்மிதான்
கம்மிதான் ஆஹ் செரி செரிங்க நீங்க படிச்சது வந்து பாத்தீங்கன்னா அ பெண்கள் மேல்நிலைய பள்ளிங்களா இல்ல
ஆஹ் பெண்கள் மேல்நிலை பள்ளி
செரி செரி ஓகே செரி செரி செரி செரிங்க
அப்புறோ எங்களுக்கு அங்கே வந்து எயி்த் வேரி தான் டென்த் வேரி தான் இருந்துச்சு
செரிங்க
அப்புறோ போ மேல் அப்புறோ பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் தான் லெவல்த் டுவெல்த்
செரிங்க செரிங்க செரிங்க நல்லா இருக்கும் கோயடுவி விட பெண்கள் பள்ளியில வந்து படிக்கிறது வந்து இன்னும் நல்லா இருக்கும் ஏன்னா அங்கதான் அராஜகம் நெறைய பண்லாம்
ஆஹ்
நாங்க நெறைய பண்ணிருக்கோம் மிஸு டீச்சர் வந்து பாடம் நட திட்டு இருக்கும் போது டிஃபன் பாக்ஸ் தொறந்து சாப்பிடடுறது
நான் கூடதா எல்லாமமே பண்ணுவ
ஃபிரீ பிரிடியிலயே சாப்பிடுவோம் டீச்சர் கிட்ட மாட்டிகிட்டே கிளாஸ் அ விட்டு வெளியில போமாங்க வெளியில போகாமல் கிரௌண்டுக்கு போய் அங்க போய் விளையாண்டுட்டு அப்புற அடுத்த மேல பேர அம்மா அப்பாங்களை கூட்டிட்டு வர சொல்லுவாங்க இதுல இன்னொரு விஷய என்னனா இந்த மார்க் விட்டு குடுப்பாங்க பாருங்க எக்ஸாம் டைம்ல பே அம்மா அப்பா வந்தா தா நீங்க வந்து இப்ப வந்து கையெழுத்து போட்டு போணும்னு சொல்லுவாங்க
ஆஹ் ஆஹ்
சமயோ நா வந்து எங்க அப்பாவோட கையெழுத்த நானே போட்ருக்கே
நா கூட போட்டு
நடந்துருக்கு இதெல்லா வந்து திரும்பி வரணும்னு நம்ம நினைச்சோனாலு திரும்பி வராது தோழி அப்டிங்களா கல்லூரியில எந்த அளவுக்கு நம்ம இருந்திருக்க முடியாது இல்லைங்களா
ஆஹ் ஆஹ்
ஏன்னா கல்லூரியில்லனா பள்ளிகூட வாழ் யு இல்லைங்ளா அப்ப கல்லூரியிலு இந்த அளவுக்கு இருந்திருக்க முடியாது
உம் நாங்க கூட ஸ்கூல்ல எப்டி சொல்றது ஆனா திரு அது விட்டு நாங்க கேர்ள்ஸ் ஸ்கூல்ல இருந்ததுதா எப்டி சொல்றது ஸ்கூல் கிளாஸ் உள்ள போக மாட்டோம் ஆடிட்டோரியத்துலயே இருப்போ
உம் உம் உம்
உள்ளயே போமாட்டோ ஆடிட்டோரியம்ல தா இருப்போ
சரி சரி உங்களுக்கு ஏதாவது வெளையாட்டு புடிக்குமா இந்த கபடி பிளேயர்ரா நீங்க
இல்ல இல்ல அப்படிலா இல்ல புடிக்கு ஆனாது எனக்கு அஹ் அஹ்
வெளயான்டு இருக்கிங்லா
ஆஹ் வெளையாடியிருக்கே ஸ்கூல்ல
ஓ செரி செரி நல்லா இருக்குமே
முடிலாம் புடுச்சுப்போ
அய்யய்யோ ஹ உங்க ஆசிரியர் எதும் சொல்ல மாட்டாங்களா நீங்க முடிய புடிச்சிட்டிங்க அப்டின்னா ஆமா ஆமா
அப்போ எதுனா கேப்பாங்க சண்ட வரும் கபடினாலே சண்ட வருந்தானே
ஆஹ் கண்டிப் நா வந்து கை பந்து விளாடுவே அது கைப்பந்து ரொம்ப புடிக்கு
ஓ விளையாடுவீங்களா
ஆ வெளையாடுவ ஏ கணவரும் எல்லா கைப்பந்து வீரர்களா நானு கைப்பந்து வீர் வீரனுல்லா அது நல்லா இருக்கு அப்டிங்களா செரி செரி செரி அது நல்லா இருக்கு அது முன்னாடியிலருந்தே நீங்க விளையாண்டு பழகிட்டீங்கன்னா அது வந்து நா அ வலியே தெரியாதுன்னு வெய்ங்களே நறையா பேர் சொல்லுவாங்க கையில பட்டுச் சுன்னா வலிக்கு அப்டின்
ஆ எனக்குலா வலிக்கு பி ஈ டி சார் குடுப்பாரு
ஆ
அப்ப விளாடுவோ நா எங்ளால தூக்கவே முடியாது கையிலா வீங்கிடு
ஐயையோ அ அ செரி செரி ஆனா அது நீங்க வெளையாண் விளையாண்டு பழகுனிங்னா உங்களுக்கே வந்து புடிக்க ஆரமிச்சுடு அதுவும் அப்டிதா கூட பொறந்தவ ப்டிதா
ஆமா ஆமா
ரெண்டு பேரு நம்ம உயரமா இருந்தோம்னா நமக்குங்க
ஆ
இல்ல அப்டின்னா நம்ம ட்ரை பண் ணி நல்ல ஒரு விளையாட்டு
ம் ம்
செரி தோழி அடுத்த அழைப்புல நம்ம சந்திக்லா
ம் சரிங்க சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்ட் ம் ம்